வணக்கம் தோழி
கொஞ்சோ வேகமாக பேசுறீங்ளா
ஆ கேக்லையா உங்ளுக்கு
ஆ கேக்கல
ஆ இப்ப கேக்குதா
ஆ ஆ சரி தோழி இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க நா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி உங்க வீட்ல கணவர் குழந்தைகள் எல்லாரு நலமா
அனைவரும் நலம் உங்க வீட்ல உங்க ப கொழந்த கவின் நல்லாருக்கானா
ம் நல்லாருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு திருமண நாள்னு கேள்விப்பட்டே இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்
ரொம்ப ரொம்ப நன்றி தோழி நன்றி நன்றி
அண்ணன் கிட்டயே சொல்லிடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றே
அண்ண ஊருக்கு வந்ருக்காங்ளா
இல்ல இல்ல அவுங்க அங்க தா இருக்காங்க இங்க வரல இங்க இந்த இயர் வரல
ஏ தோழி எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தர்லா வந்திருக்லால்ல
ஆ இல்ல அவுங்களுக்கு கொஞ்சோ வேல அதிகமா இருந்ததால வர முடில அவங்களால அதனால இந்த வருஷோ போகல அடுத்த வ அடுத்த வருடோ பாப்போ எடைல கொஞ்சோ ஒர்க் ஒர்க் வேல இருந்ததுனால வர முடில அவுங்ளால எப் உங்களுடைய அலுவலகப் பணியெல்லா எப்படி குழந்தைகள்லா இருக்காங்க வீட்ல இருக்காங்க அம்மா பாத்துக்கறாங்க
ம்
ஆ உங்க அலுவலக பணில்லா எப்டி போயிட்ருக்கு
ம் போயிட்ருக்கு தோழி ஏதோ ஏன்னா முன்னாடி யே வே நா வேல பாத்தது எங்க வீட்டிற்கு அருகாமையிலே இருந்தது இப்போ கொஞ்ச ஒரு ஐந்து ஆன அந்த முன்பு வேலை பார்த்த இடத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இப்போ நா வேல பாக்கற அதனால வந்து எனக்கு பேய்ட்டு வர தூரம் வந்து கொஞ்சோ அதிகமா இருக்கு
ஆமாமா அப்போ வேலைப்பளுவும் அதிகமாக தா இருக்கும்
இல்ல அப்டி கெடையாது இங்க வேலைப் பளுங்கறது அதிகமே கெடையாது ஏன்னா பழைய எடத்துல வந்து வேலைப்பளு அதிக ஏன்னா அங்க வாடிக்கையாளர்களு அதிக ஆனா இங் இப்போ இங்க இருக்கிற எடத்துல வந்து வேலைப்பளு அதிக கெடையாது ஆ கொஞ்ச நிம்மதியாவே இருக்கறேன்னு வச்சுக்கோங்கள
ஓகே ஓகே அன்ட் நல்லது நல்லது ஆ
தூரந்தா கொஞ்சோ அதிகமாவே இருக்கு
அதனால தா உங்களுக்கு காலைல கொஞ்ச சீக்கிரமா எந்திரிக்கிற மாரி இருக்கு இனிமே கொஞ்ச எல்லா பணியு கொஞ்ச முன்னடியே செய்ற மாரி இருக்
ஆமாமா அதா இங்க நம்ப இப்ப இருக்கற அலுவலகத்துக்கு அருகில வீடே பாத்துட்ருக்க
ஓ ஓ நாங்க மதிய உணவு வந்து உணவு அருந்த போறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச கஷ்டமா தா இருக்கும் இல்ல
ஆமாமா ஏன்னா நம்ப ப இங்க இருந்து இப்ப நம்ப போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ப மொக கை கால் எல்லாமே தனித்தனியா தெரியுது வேற வேற கலர்ல தெரியுது அது மாதிரியான வெயில் அடிக்குது பெய்ட்டு வரதும் ரொம்ப செரமமா இருக்கு
மொகத்திரை வாங்கிக்கோங்க கையுறையு முகத்
அது சாதாரணமா கையுறை நா வாங்கி வச்சிருக்கே கையுறைய போட்டுட்டு போகும் போதே ஒவ்வொரு த்தங்களு ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க இதுல முகத்திரையு நா வாங்கிப் போட்டேன்னா கண்டிப்பா ஏதோ தீவிரவாதினே நெனைப்பாங்க ஏன்னா இது நம்ப வந்து நகரோ மாரி இல்ல இது கிராமம்ங்கிறதுனால எல்லாரு சாதாரணமா கையுறை போட்டாலே கைய வந்து வித்தியாசமா பார்த்
பாங்க ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அடுத்தவங்க நெனைக்குறதெல்லா பத்தி யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க நீங்க இப்போ உங்களுக் க்கு கூட யாராவது உங்க தோழியையு உங்களோட வந்தா தெரியாது தனியா போயிட்டு வர்றதால உங்களுக்கு கொஞ்சோ செரமமா இருக்கு முன்னாடி நம்ப இருந்த எடத்துல நம்ப சேந்து போவோ வழி வருவோ வெளியில இப்போ அது மாரி உங்கள் கம் ம உங்கள் கூட அந்த மாரி யாராவது இருக்காங்களா இப்போ தோழிகள் யாராது
இல்ல தோழி இங்க இருக்கிறதே மூணு பேருதா ஒருத் தங்க வந்து அலுவலக வேலைய பாத்துப்பாங்க இன்னொரு பைய ஒருத் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் வெளியில அலையிற து பணம் வாங்குறது அது மாதிரியான வேலைய பாத்துப்பாங்க
ஆ அப்பப்ப வேலையாட்கள்
னா நா ஒரு ஆள் தா அலைய வேண்டியதா இருக்கு
ம் அக்ஷயான்னு ஒரு தோழி இருப்பாங்களே அவங்கவுங்க அழைச்சிட்டு போக மாட்டீங்களா வெளில போகும்போது
இல்ல அழைச்சிட்டு போக முடியாது
ம்
ஏன்னா அவங்க ஒரு ஆள் தா என்ட்ரிலா வப்பாங்க
ம் ம்
லா அவங்கள வெளில அழைச்சிட்டு போகவுங் கூடாது அழைச்சிட்டு போற சமயத்துல யாராவது லோடு போட வருவாங்க ஆம்மா பெயர வந்து நம்ம சொல்ல கூடாது
அப்படியா ஆ ஓகே ஓகே ஆ நல்லது நல்லது எனக்கு அது தெரியல பொறுப்பான ஆளு ஒருத்தர் அலுவலகத்துல இரு ப்பனுல்ல
கண்டிப்பா ஏன்னா அவங்கள நம்ம அழச்சுட்டு போயிட்டோம்னா இன்னு கொஞ்சோ நம்ப சஃபர் ஆகணு
கண்டிப்பா ஆ ஆ செரி செரி அவுங்க நம்ம தோழன் இருந்தாரே முன்னாடி அந்தா அந்த அலுவலகத்துல அவரு எப்பிடி இருக்காரு
அவரு இருக்காரு தோழி அவர் இப்ப புதிதாக ஒரு கார் வாங்கியிருக்கிறார் ஆ முன்பு முன்பு ஒரு ஆம் முன்பு வந்து ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க கூட இருக்கும் போது அவங்களோட பேர சொல்லிக்கிட்டே அலஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்பறோ இன்னொரு மேடம் அதுக்கப்பறோ அந்த இன்னொரு மேடம் இருந்தாங்க அவங்க கிட்டையு அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே அவுங்க பின்னாடியே சுத்தீட்டு இருந்தாங்க அதுக்கப்பறோ அந்த அக்காவு போனதுக்கப்பறோ நா இருந்தே அப்பறோ ஏம் பேரே சொல்லிக்கிட்டு எம் பின்னாடியே சுத்திட்ருந்தாங்க இப்ப வந்து நானு வந்துட்டே இப்ப ஒரு சார் புதுசா வந்திருக்காங்க இப்போ அவுங்க பேர சொல்லிக்கிட்டே வே ஒரு வேலையு ஆஃபீஸ்ல பாக்குறதுல்ல தோழி ஒரே குற்றம் குறைகளா இருக்கு
து யார் அவரு வந்து ஒருவரையோ எ எப்பொழுதுமே நாடியே இருப்பார்
சார்ந்தே இருக்கிறார் அதுதா பிரச்சனை எந்த வேலயும் செய்யுறது கெடையாது ஆ வேல செய்யாம ம வெளியில போயிட்டு வந்துட்டு
ம்
என்னாய் என்ன இன்னக்கி முடிஞ்சிருக்கு அப்பிடின்னு சொல்லி இவுங்க வந்து ஆ கேள்வி கேக்குறாங்க மத் த்தவங்கள இதனால கே அங்க அலுவலகத்துல இருக்கிற வேலையே பாக் பாக்க முடியாம தெணர்றவங்க இதனால இன்னு கோவமாகுறாங்க
சே நானுமே அத ஒரு நாள் கண் கூடா பாத்த தோழி ஒரு நாளு ய மாலை நேரத் இல்ல அலுவலகத்துக்கு போயிருந்தே அப்போ போம்போது வ எந்த வேலயும் பா பாக்காமல் உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்கள ரொம்ப இது பண்ணிக்கிட்ருந்தாங்க அதிகாரம் பண்ணிட்ருந்தாங்க அப்போ ஒரு தோழி வந்து ரொம்ப கோவ அடஞ் ஜாந்த அந்த எ டத்துல நீங்க உக்காந்து இவ்ளோ நேரோ என்னா வேல செஞ்ச சிங்க எங்கள வந்து அதிகாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோ தோழி வந்து கோவப்பட்டாங்க ஆ அதனால அத நானே கவனிச்ட்டு வந்தே அப்ப நா சொல்லிட்டு வந்தே ஆ கஷ் இது வாடிக்கையாளர்களோட பட்டியல்லா எடுத்து இது பண்ணி பேசு தொடர்பு கொ வந்து பேசு அப்போ தா வந்து நமக்கு வந்து இது இது இருக்கு வர்த்தமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வந்தே
ம்
ஆ பட் என்ன ஆனா என்ன பண்றான்னு தெரில பத தோழன் அவரு பாவோ புதுசா வந்திருக்க
குற்றம்னா இவங்க வெளில போறாங்க அந்த புதிதாக வந்தவரை அழைத்து கொண்டு வெளில போறாங்க வெளில போயும் வந்து வாடிக்கையாளர பார்கறது இல்ல போய் மரத்த மரத் காத்தாடி நிலல்ல போய் நின்றுக்குறாங்க நின்றுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஏதாவது பிஸ்னஸ் அப்டின்னு சொல்லி நமக்கு வர்த்தகம் ஏதாவது வந்துட்டன்னா அதுக்கப்புறம் அலுவலகத்துக்குள்ள வந்துடுறாங்களாம்
இது வந்து அவுங்க த காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருந்த விஷயோம் அவங்க தனியா பண்ணி மாபுமா புது மேலாளரோட பண்றாங்க அவ்ளோதான்
ஆமா இது வந்து பாத் இது பார்க்குற அளவுல ம் ஆக மொத்தத்துல வ ஆ அலுவலகத்துக்குன்னு வர வர்த்தகத்தை மட்டுந்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர புதிதாக யாரையும் போய் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை
அப்டி எப்டி இருந்தா தா அந்த வவள்ட்ட எப்பயும் வந்து வா வாடிக்கையா இருக்கிறவங்க வந் தது மட்டும் தான் இருக்கும் புதுசா நம்ம புது வாடிக்கையாளர்களுக்கு பேசுனா தானே நமக்கு பரும்
ஆமா
அவர் புதுசாவார்ட வந்த மேனேஜரும் கொஞ்சோ அ மென் கிளை மேலாளர் அவர் வந்து கொஞ்சம் இத தான் இருக்கார் பாவம் அவரையும் பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு எனக்கே ஆ என்னடவ நான் வேறு கிளையை மாத்திட்டு போ போறேன் அப்டிங்கிற மாரி என்கிட்டப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்ன பண்ண போறாங்கன்னு தெரில ஆனா வந்து இப்ப ஓரளவு வ தொடர்ந்து வர்த்தகம் இருக்கிறதுனால மேல இடத்துலருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்குது நாலடை நாலடைவில் குறைஞ்ச்சுனா கொஞ்சம் கஷ்டம்தான்
ஆ இப்ப நேத்தியே வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்ன நிகழ்வுனா அங்க வேல பாத் தாங்க அங்க வந்து ச இருக்காங்க இல்லையா அந்த சார் வந்து இது அவுங்க மூலிமா ஒரு ஐந்து லட்சத்திற்கான பணத்த பணத்தை கொண்டாந்து குடுத்துட்டாங்க அ சேமிப்பு ஆமா நமக்கு ம் நீங்கள் ய அமர்ந்திருந்த இடத் த்தில் இருப்பா இருப்பாரில்லையா ஒரு சாரு அவரு அவரு குடுத்துடாங்க அவரு இங்க குடுத்துட்டு அவுங்க மேலெடத்துலயு சொல்லிட்டாங்க அந்த சாரு இதமாரி நா ஐந்து லட்சம் குடுத்துட்டே அப்டின்னு சொல்லிட்டு ம் ஆ மதியோம் வந்து அ இந்த கால் பண்ணாங்க எல்லாருக்கு பண்ணுவாங்கல்ல எல்லா கிளைகளையு க செய்து அது பண்ணம்போது இத மாரி என்ன வர்த்தகம் என்று அப்டின் சொல்லி கேட்குபோது இவங்க அ ஐந்து லட்சம் அப்டின் சொல்லிட்டாங்க அது அதா காலேல ஒம்போது மணிக்கே வந்துட்டே நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல அப்டின் சொல்லி
ம் ம் ம்
அதுக்கப்பறோம் ஆமா அவங்குளுக்கு தெரியு இல்லையா ஏன்னா இவுங்க குடுத்தத கண்டிப்பா அவங்கள்டியு சொல்லிரு
சொல்லியிருபாங்க ஏன்னா அவுரு சொல்லாம இருக்க மாட்டாரு அவுரு ஏன்ன அவுரு அவுரோட பெருமைய அவுரு இது பண்ணுங்கறது அதா அவ்ரு சொல்லிருப்பாரு ம்
அதுக்கப்பறொ ஈவினிங் மாலை வேலைல வந்தாங்க அந்த சாரு வந்துட்டு ஒரே சண்டையா அலுவலகத்துல ஒரு வேலையு பாக்க மாட்டங்கிறீங்க இது இப்டியே இருந்தா சரிப்பட்டு வராது அப்டி இல்லன்னா அவுங்கள இங்க மாத்திட்டு உங்கள அங்க மாத்திடுவே அப்டின் சொல்லி ரொம்ப
யாரு புது கிளைமேலாளர் திருட்டுனாங்களாமா இல்ல அங்க உள்ள ஊழியர்கள பேசுனாங்களாமா
ஊழியர்கள் கிளை மேலாளர்கள் அனைவரையு திட்டிடாங்களா
எவ ப் எந் எந்த என்னைக்கு நடந்தது இந்த
நேற்று நேற்று நேற்று மாலை
ஆங் ற்று மாலை அ நடந்துருக்க வாய்ப்பிருக்கு ஏனா அ ஆல்ரெ அ முன்னாடியே முன்கூட்டியே அவ்ங்க எடைல ஒரு தடவ இந் மாரி இது குடுத்துருக்காங்க இது மாரிலா பண்ணீங்னா மாத்தி விட்டுருவே அ கிளை மாதி விட்டுருவே அப் ப்டின் சொல்லி அவோன் சொல்லிருக்காங்க ஆனா அது வந்து இப்ப வந்து அவுங்களுக் து முழுசா தெரிய வர்றதுனால இதுல அதுமே வந்து நாளாக நாளடைவுல நாளடைவுல தீவிரமாகுறதுக் கூட வாய்ப்பிருக்கு
எனக்கு இப்ப என்ன யோசனைனா இப்ப வீடு வந்து நா இந்த எடத்துல பாக்கலான்
யோசிச்சுட்ருக்கீங்க ஆமா அ அ அ
இருக்க என்ன வந்து அங்க
ஆமா இன்னு வந்தா உங்களுக்கு இன்னு தூரமா போயிடு அது இல்ல இத நீங்க இதையு நா இத நம்பி நீங்க வந்து வீடு வந்து பக்கத்துல வாடகைக்கு இப்போதிக்கு பாக்காதீங்க ஒரு மூணு மாசொ அவகாசோ எடுத்துகோங்க எடுதுக்குட்டு பாருங்க
ஏனா அவருடைய மனநிலையுமே சரி ஒரு நிலையான ம ன நிலையே இல்ல அ தோழி தொடர்ந்து பேசலாம் தோழி அடுத்த பதிவில் பேசலாம்
ஓகே ஓ ஓ நன் நன்றி தோழி நன்றி